கேக்தா
கேக்குதுகா
என்ன சார் பண்றீங்க
இங்கதா இருக்கே இந்தா வீட்டுலதா இருக்கே
நல்லா இருக்கியா சாப்டியா
சாப்டேங்கா
என்ன சா ஆ சாப்டாச்சு சாப்டாச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டியாச்சு
ம்
என்ன சாப்பாடு
சாம்பாரு செவ்வாகிழம இன்னைக்கி
ஓ அதனால சாம்பாரா வெள்ளிக்கிழம அப்புறோ என்ன வப்பிய இன்னைக்கி
தொவர பருப்பு சாம்பாரு
ஓ பாசி பருப்பு சாம்பாரு தொவர பருப்பு சாம்பாருனு மாத்திகிவியலா செரி செரி நாங்க அதயே வந்து நாங்க சூ ப்பா வச்சிட்டோ நாங்க காலிஃபிளவர் சூப்பு
காலிப்ளவர் சூப்பா
ஆமா செவ்வாகிழமயில்ல அதனால சூப்பு
இன்னிக்கி இங்க இங்க சாம்பார் வச்சு காலிஃபிளவர் பெரட்டலு
ஓ நாங்க வந் து காலிஃபிளவர் சூப் வச்சு உருளக்கெழங்கு வறுவலு
ம் உருளக்கிழங்கு நா தொட்டுக்க போய் இது வாங்கிட்டு வந்தே பக்கோடா
பக்கோடாவா
ஆ சாம்பாருக்கு அதானே சரியா வரு
இல்லனா எறங்காது
எறங்கவே எறங்காது
அதா நீங்க எல்லா ஒரே கோஷ்ட்டியாதா இருக்கீங்க ஒரே மாரிதா பண்றீங்க
ஆ தோசைக்கு சாம்பார் நல்லா இருக்கு
அ அப்புறோ ஒன் பொண்டாட்டி நல்லா சமைக்குமா
சூப்பரா சமைக்கு
அதான் பக்கா
இப்ப எடைலதா ரொம்ப நல்லா சமைக்க ஆரமிச்சிச்சு உண்மைக்குமே
எடைலயா ரொம்ப நல்லா சமைச்சிச்சா
இல்ல முன்னாடி ரொம்ப இதுவா சமைக்கு
அ
இப்ப எடைலதே எல்லாமே நல்லா சமைக்க ஆரமிச்சிர்ச்சு
பரவாயில்லயே பாத்து பாத்து அதா பாத்து பாத்து பரவாயில்லயே
ம்
சேரி நல்லா சமைக்கிறப்ப எனக்கு ஒரு நாள் கூப்டு நானு வந்து சாப்ட்டு போறே
சேரி வாங்க நல்லா சம்ச்சு சமச்சு தரு
விருந்து வி அ விருந்தா சமச்சு உட் டினா ஓடி வந்துருவே டக்குன்னு சாப்புறக்கு
சேரி கண்டிப்பா சொல்றே
ஆ சேரி உனக்கு இப்ப கால்லா பரவாயில்லயா அந்த இது ஆறிர்ச்சா
இந்த பெரண்ட கால்ல மட்டு அந்த புண்ணு மட்டு இன்னு ஆற்ல லைட்டா இருக்கு
இன்னு இருக்கா இந் தண்ணி படாமதான இருக் இப்ப
ஆமா தண்ணியே நா இப்போ கால்ல நனைக்கிறதே இல்ல ரெண் நாளைக்கு ஒரு வாட்டிதா குளிக்கிறே
ஆனாலுமே இதுவா இருக்
மூடிருக்கு லைட்டா அதாவ்து இந்த எப்டி அந்த தொழு தொழுன்னு அது விண்ணு விண்ணு தெரிச்சது அதுலா இல்ல புண்ணு ஆர்ண ஸ்டேஜா எப்டி இருக்கு
ரெத்தோ ரெத்தோ ஊர்ற மாரி சுறுசுறுன் இருக்கா
அந்த மாரி சுறுசுறுன்னு இழுக் இருக்கு
அ ஆ அது இருந்துச்ன்னா அப்ப சீக்கிரோ ஆரிரு அது மாரி இருக்கணு சுறுசுறுன்னு அரிக்கிற மாரி இருக்கணு
ஆ சுத்தி முன்னாடி அமுக்குனா வலிக்கு இப்ப அந்த வலினா இல்ல
சேரி சேரி வலிக்கு எதூ மாத்தர குடுத்தாங்ளா என்ன
வலிக்கு மாத்தர குடுத்தாக நா இந்த ஹாஸ்பிட்ல போட்டதோட சரி நா போடவேல்ல
அப்டியா
ஆ வலி மாத்தர மட்டு போடவே மாட்டே பயப்புடுவோ
சேரி சேரி
ம்
ஆனா ஹாஸ்பிட்டல்லியே வலி மாத்ர குடுப்பாங்கதான அது குடுக்கலையா
அது குடுத்தாங்க அது நா வச்சிருக்கே அதாவ்து வலிய நா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே எவுளோ வலிச்சாலு வலி வந்தாலுமே நாம ஆயில் ஆயில் குடுத்துருக்காக அத அந்த மொனங்கால்ல மட்டு தேய்ச்சிட்டு பல்ல கடிச்ட்டு படு வலி மாத்தர வலி மாத்தர சத்து மாத்தர மட்டுந்தா போட்டுகுருக்கே
ஆத்தாடி அது எப்டி வலித் தாங்க முடியிது வின்னு வின்னுன் தெரிக்குமே
மொனங்கால்லக் கொடையு அப்டியே அந்த இது உள்ளக்க ஊருனும்ள ரத்தோ
ஆத்தாடி ம்
ஒரே ஒரு நைட்டு் மட்டு ஆ ஊசி போடச்சொன்னா மூன் மணிக்கி விடிய கால மூன் மணிக்கி ஒரே தரவே ஊசி மட்டும் போட்டாக அங்கே இருக்குமோ வலி மாத்தரச் சேத் சேத்து குடுத்தாக ஒரு அஞ்சு பத் நாளைக்கி அப்பறோ எழுதி குடுத்தாரு இங்க எழுதி குடுத்துட்டு வந்து ஒரு நாளு ஒரு நாளு கூட நாம் போல்ல
ம்
பல்ல கடிச்சிடு படுத்துட்டே மத்யானோ வேறத் தூங்கறனா ரெஸ்ட்டு நெறைய எடுகறே
ம் அதே மா ரி ஒம் பொண்டாட்டிகி சொன்னினா நல்லாருக்கு இந்தத் தலவலி மாத்திரையிலாம் போடாத தாங்கிப் பழகிரு அப்டின் சொல்லி
ம் நேத்து நா சரி பண்ணேங்கா கேளுங்க ஒரு ஒரு விஷ் சேரி எங்கெங்க போனேன்னு நேத்து கூட்டிரு போயி அந்த சூப் கட ஒன்னு இருக்கு இயற்கை வைத்யோ அங்கே போயி நம்ம தேவர்செல இருக் பாருங்க
அங்கனகுள்ள இருக்கா
சத்தியமா நடந்தது ஒவ்வொரு நாளு அதுக்கு வந் தலவலின்னு இப்ப சளி தும்மலு வந்துச்சுனா மாத்தர போடாம சரியாகாது நேத்து போயி தூதுவளச்சு சூப்பு வெச்சிந்தாரு அந்த ஐயா
சேரி
அதக் குடிச்சிச்சி வாருங்க குடிச்சு ஒரேய் காலைல எந்திரிச்சி இத்தனைகு ஏ சிலதாம் படுத்துருந்ச்சி கால்ல எந்ச்சி தும்மளு வல்ல ஒன்னு வல்ல
நீ எங்கனக்குல சொல்ற அந்த சோஃபா செட்டு அதலாம் போட்ருப்பாங்ளே கதவ் அதுக்கு ஆப்போசிட்லயா
நெல்ல நம்ம ஐ பே கோ ஐஸ்கிரீம் இருக்கா
இந்த ரோட்லயா
அ ஐ பேக்கொட ஐ பேக்கோ ஐஸ்கிரீம் இருக்குல
ஆமா ஐ பேக்கோ இருக்கு
ஆ அங்கனேதா அதுக்கு அந்த அந்த அது பக்கத்துல சந்து போதா
நல்லா கேக்குதா எப்ப காலைல இருக்குமோ சாயங்காலோ இருக்
சாயந்தரோ ஞாயித்துக்கெழம மட்டுங் கெடையாது சாந்தரோ இருக்கு
சாயந்தரோ இருக்கு என்னென்ன இருக்கு
இது ம் அது பேரு என்னம்மோல நம்ம பீட்ரூடு பீட்ரூட்டு தேங்காப்பாலு நாட்டுசக்கர அதுவு ஒன்னு இருக்கு
கெரி
அப்பறோ வெள்ளரி மோர் ருக்கு அது நல்லாருக்கு அப்பறோ வந்து இன்னோனு வெறு தேங்காப்பாலு நாட்டுச் சக்கரையும் போட்டு வெச்சிருப்பாரு அப்பறோ வாழப்பூ வட
தேங்காப்பால்லாங் கெட்டு போகாம இதுக்கா வெயில் சீசன் அவளருக்
அவர் சாந்தரந்தே சாந்தரந்தேம் பண்ணுவாரு சாந் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருகு ஒரு நாள்ல அவுரு ஓடிரு எல்லாமே நம்ம ஒரு இல்ல இல்ல அதாவ்து எல்லாமே ஜே அத ஒரு மாரி சொல்லுவால்ல தேங்காப்பால்லா அந்த இதுவாவவே வெச்சிருப்பாகல்ல கூலிங்கு இருக்காது இதுவு இருக்காது ஃப்ரெஷ்ஷா செஞ்சா எப்புட்ருக்கு
ஃப்ரெஷா இருக்கு ம் ம் ஐயக் கண்ட ஸ்நாக்ஸையு சாப்பிறதுக்கு இதையாது போய் ட்ரைப் பண்ணி பாக்கலாமே
நேத்தும் போனே நா நேத்து போய் நொருக்கல் வட வச்சு வேற என்ன நொருக்கல ஆ பார்சல் தராரு அக் இங்க நீங்க எவ்ளோ சாப்ட்டாலு ஒன்னு முப்போரூவா இருவோரூவாதே ரொம்பலா இல்ல
அ பரவால்லியே
நேத்து மட்டு இது மாத்தர போட்டுருச்சின்னு வச்சுக்ங்க இது மாத் இன்னைக்கு மாத்தர போட் பேராசிமல் போட்டிருக்கு நைட்டு போய் தூதுவலத சூப்பு இருந்துச்சு ஒன்னு நல்லா சுருக்குன்னு குடிச்சுசு மேல இந்த இது பொ பொறிப்போட்டு குடுத்த ஒடனே இந்த இன்னிக் காலைல உண்மையிலே இல்லேன்ன அது எப்ப பாத்தாலு வீசிங் இருக்கனால வந்துட்டே இருக்கு இப்ப வரவே இல்ல
செரி காரமா இருக்குமா என்னால்லா குடிக்க முடியுமா தொண்ட எரியுமா
அ அப் அப்டின்னா இருக்காது உங்களுக் குடிச்சு பாத்தாலே தெரிஞ்சுரு டிஃப்ரெண்ட்
ஏனா ஒரு தடவ ஆட்டுக்கால் சூப்போ இல்ல எலும்பு சூப்போ எதோ ஒருதுன்னு சொல்லிட்டு அந்த பாண்டியன் தேட்ரு பக்கத்துல இருக்க பெட்ரோல் பங்கு கிட்ட ஒரு சூப்பு கடைல வாய்ங் குடுத்தாங்க ஐயோயோ அ பேர்ல்லா தெரியாது ஆள்ல்லா தெரியாது அங்க பாண்டியன் தேட்ரு பெட்ரோல் பங்கு கிட்ட ஒரு இது இருக்கு ஆ அந்த கடை இப்ப இருக்கான்னு தெர்ல அந்த கடைல வாய்ங் கு தொண்டைய எல்லா வெந்து போச்சு ஐயயோன்னு கத்துற ஐயயோ அது சாப்டவே முல்ல அப்டியே பாதியோடயே வச்சிட்டு வந்ட்டே என்னால முடியாதுன்ட்டு
அந்த ரோட்ல உள்ள கடைல ஒரு பொருளயு எதையு சாப்புட்றாதபா
ஆ அதா அங்குட்டு ஆ அந்த சைடுல்லா நா சாப்ட்டது கெடையாது அங்கெல்லா வேற எங்கயு அந்த இது டீ கிளாஸ் இருக் குல்ல அங்க மட்டு எப் ப்பயாது தேவ் கேட்டான்னா பிரெட்டு் பஜ்ஜி வாங்கறக்காக போவோ
ம்
மத்தபடி அ இந்த இங்கெல்லா ஃப்ரெண்ட்ஸுகளோட அங்க போய் நின்னு டீ குடிச் ட்டு வருவாக மத்தபடி அங்கெல்லா எதுவு வாங்குறதுக்குல்லா வேலையே இல்ல அந்த சைடு கடையே யூஸ் பண்ண மாட்டோ மேக்சிமம் வெளில போனோனு வச்சுக் கோவே பிரசிடென்ட் போய் சாப்ட்டுட்டு வருவோ நைட்டு அதுவு நைட்டு மட்டு போவோ
ஆ
பிரசிடண்ட் போய் சாப்ட்டு வருவோ அதுவு எப்பயாவ்து ஒரு தடவ மாசத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி போயிட்டு வருவோ
ஆ
மத்தபடி வண்டில ரவுண்ட்தா போவோமே தவிர எறங்கி எதுவு சாப்புட மாட்டோ
ம்
அது ஒத்துக்காம போச்சுல்ல அதனால சாப்புடுறதே இல்ல
அங்க அங்க அ இங்க சாப்ட்டு எனக்கு எந்த பிரச்சனையு வர்ல அவுச்ச வேர்கல்ல இருக்கு ஒவ்வொரு பொருளைக்கு ஒவ்வொரு ஒடம்புக்கு என்னென்ன தமளுக்கு பண்ணுதோ அந்த அந்த உள்ள இது வந்து டீடெயில் எழுதிருப்பா மருந்து இத சாப்ட்டா இது சரியாகு எலும்புக்கு வலு என்ன அதுல போட்டிருக்கு மன அழுத்தம் கொறைறக்கு இது போட்டிருக்கு
ஓ அதுலயே எழுதி போட்டிரு
அதுலே எழுதிப்போட்ருக்கு வே வேர்கல்ல தின்னா மன அழுத்தொ கொறையுமா அவுச்ச வேர்க்கல்ல சாப்ட்டா
ஆனா வெயிட்டு ஏறுமே
அஹ அவுச்சது ஏறாதா அதா அதுல அ அது எல்லாமே அல்ல போட்டிருக்கு அதாவது நம்ம வேர்கடலாம் கொஞ்சமா சாப்ட மாட்டோம் அதாவது நெறையா சாப்ட மாட்டோம் கொஞ்ச கொஞ்ச தா சாப்
ஃப்ரீயா இருந்தாங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு வர வேண்டி
நல்லா இங்க பொங்கா அவ இன்னொரு பிராஞ்சி ஒண்ணு தொறந்திருக்குன்னாங்க இங்கனக்குள்ள பள்ளி வாசல்ட்டே அந்த பர்மா டீ கடைக்கு பக்கத்துல தெறந்திருக்குனாங்க ஆனா அங்க வந்து இங்க உள்ள சூப் ஐட்டம் ஒன்ன ரெண்டு இல்லன் சொன்னாரு நா அதனால இ அங்கயே போயிறது இங்க இன்னும் போல
இன்னைக்கு ஃபஸ்ட்டு அங்கே போவோம் அப்புறம் பிராண்ட்ஸ் ஒரு நாள் போ ஆனா தூரமா தா இருக் து வாப்பா
ம்
சும்மா ரவுண்டு் போறப்ப அப்டே குடிச்சிட்டு வந்தறலாமே
ஓ அல்லா நொறுக்கல்னு ஒண்ணு இருக்கும் தட்டுவடம் எல்லா இருக்கும்
ஆ தட்டுவட நா சாப்பிட்டுருக்கேன் இந்த தட்டைய வச் சி அதுல வெங்காயம் அதெல்லா கொடுத்துருவாங்க இல்ல வீட்ல இருந்து எல்லாம் ஆமா நா சாப்ட்டுருக்கேன் அது வந்து நீ சொல்ற ஐட்டம் எல்லாமே நா அங்க சாப்ட்டேன்
ம்
ஆ ப புது பஸ் ஸ்டேண்டு் ரோட்ல சாப்ட்டன் இந்த
அதே ரோட்லன் சொல்ற ஐவாக்கு ஐஸ்கிரீம்ட்ட
அங்க ஒரு ஐபேக்கு இருக்கா என்ன
இல்ல இங்கதா ராம்ராஜ் காட்டன் இருக்குல்ல
ஆமா
ஒரே ராம்ராஜ் காட்டன் தானே
ஆமா
ஆ அங்கதா
ஆமா அந்த ரோடு தா நீயும் சொல்ற கரெட்டு செரி செரி ம் ஏது இந்த ரோடும் அந்த ரோடும் கொழப்புது தெக்காளா ரோடும் அந்த ரோடும் கடைகள்லாம் கொழப்புது செரி செரி ஓகேப்பா பாரு அப்பறமா பேசலா ம் பாய்
ஆ